ஹலோ பேபி என்ன பண்றீங்க?
நான் ஒன்னுமே செய்யல அமைதியா ஒக்காந்துருக்கே
எந்த வேலையும் பாக்க கூடாதுன் இன்னக்கி நா முடிவு பண்ணிருக்கே
அமைதியா ஒக்காந்துருக்குறதே ரொம்ப நல்லது
வேலனு என்ன யாரு எது சொல்ல கூடாதுன் சொல்லிடே ஆமா
என்னது
வா நா ரொம்ப தீவிரமா ஓய்வெடுக்கலான்ருக்கே
வெரி குட் நல்லா ஓய்வெடுங்க அதுதா ரொம்ப நல்லது மெடிடேஷனுக்கு ஈக்வலான ப்ராசஸ் தா வந்து ஓய்வு
அப்டித்தா எல்லாரு சொல்றாங்க எட்டு மண் நேர தூங்கனுன் சொல்றாங்க
எட்டு மண் நேர வேணா ஆஹா நம்மளுக் லா ஒரு ஒரு சிக்ஸ் அவர்ஸாது இருக்கனு சிக்ஸ் ஆது ட்ரை பண்ணுங்க
டாக்ட்ரு என்னய எட்டு மண் நேர தூங்க சொல்லுது
ஆ உங்க ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமா இருக்கனால எட்டு மண் நேரொ சொல்றாங்கப் போல
ம் கரெ
ம் கரெக்ட்
ரொம்ப கரெக்ட் டியூஷனுக்கு பிள்ளைங்கள வர சொல்லிட்டனே மாமா லீவ் வுடு அ ப்புடிங்கிறாரு
ஆ
எப்டி இது ரெஸ்ட் எடுக்குறதா பொண்டாட்டி
ஸ் ஓ எவ்வளோ அக்கற பாத்தீங்ளா?
நீ பசங்களோட நீ கத்துவ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவே ஆ தள்ளிவுட்டு
ம்
அப்புடிங்காரு
லீவ் லீவ் விட்டா ஆரம்பிச்சது நிண்டு போச்சேன்னு இன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிட கூடாது
உம் நா அதுதா சொன்னே அது வந்து அனாவசியமா நா லீவு மாட்டே நா மெல்ல மா பாத்துக்குற என்ன அந்த பிள்ளைங்க என்னைய நம்பி வந்துருச்சு ஒரு கொழந்தைன்னா பாவோ ஃபஸ்டு த்து டெஸ்ட்ல நாலு மார்க் வாங்கியிருக்கிறான்டா ஃபாட்டிக்கு
அச்சச்சோ
க்கு நாலு அவுங்க அப்பா அம்மா என்னய ரொம்ப நம்புறாங்க எதயாவது பண்ணி அவன தேத்தி த்திருங்க அப்டின்னு
உம்
எல்லா சப்ஜெக்ட்லயுமே சிங்கிள் டிஜிட்டே நாலு ஆறு ஒம்பது
அச்சச்சோ
மேக்ஸ்ல மட்டு ஆ மேக்ஸ் மேக்ஸ்ல மட்டுந்தா எப்புறா அப்டினு கேட்டா மேக்ஸ் எனக்கு புடிக்குன்றா புடுச்ச சப்ஜெக்ட் இப்பயே அவனால பதினெட்டு தா வர முடியுது
ஓ ஆனா மத்த சப்ஜெக்ட விட அதுல கூட வாங்கியிருக்காங்
அத நா அப்ரிசியேட் பண்ணுனே அததா நா அப்ரிசியேட் பண்ணே அப்போவ் உன்னால படிக்க முடியுது தான ஓ எல்லாத் துலுமே வரலன்னா உன்னால எதுவுமே முடியலன்னு அர்த்தோ டப்பான மேக் சே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன்னால போட முடியுதுன்னா ஒனக்கு படிக்க வருது தான அப்ப நீ ட்ரை பண்ணு யூ சுட் ட்ரை யு சுட் மெடிட்டேட் அப்டின்னே ஓக்கே மேம் அப்டின்னு சேரி
ம்...
செரி செரி சரின்ட்டு போயிருக்கு ரேங்க்கு காடு வாங்கி நானே வச்சுக்கிட்டே பைய ரெண்டுமே அண்ணனு தம்பியு அண்ணங்கார டென்த்து தம்பிக்கார செவன்த்து
ம்
நல்ல பிள்ளைங்க ரா ரொம்ப நல்லப் ங்க அவுங்களுக்கு ஏ தோ ஒன்னு அந்த தட்டி குடுக்குறது பயங்கரமா மிஸ் ஆகுது ஒன்னால மு டியு
சேரி விடுங்க அதா நீங்க இருக்கீங்கல்ல பா த்துங்க
அது மிஸ் ஆகுது அந்த ஊர் எப்டி இருக்கு மழையா?
மழைலா இல்ல வெயில் தா நல்லா போடுது ரெண் நாளைக் கு முன்னாடி நால் நாளைக்கு முன்னாடி மழ பேஞ்ச்சு ஆனா நீங்க சொன்னீங்கெல்ல அந்த ஆப் பு அந்த ஆப்பு ஆனா ஒன் ருப்பீ ட்ரயல் கேக்குதே
நால்லா ஃப்ரீல தா வச்சுருக்கே
ஃப்ரீ எப்பிடி எனக்கு உள்ள போலயே ஃப்ரீ க்கெலா ஃப்ரீ ஆப்ஷனே இல்லயே மூன்று நாட்களுக் கு ஒரு ரூ பாய்னு காட்டுது
எனக்கு தமிழ்லல்லா வரவே இல்ல
ஹ நா தமிழ்னு குடுத்தனால நா தமிழ்னு லாங்குவேஜ் குடுத்தனால
சேரி அப்டியேனாலு நீ அதுல பரவாயில்ல ட்ரை பண்ணு நா ஃபிரீல தா வச்சிருக்கே த்ரீ டேஸ் ஒனக்கு ஒரூபா சொல்லிதா ஒரு டாலர் சொல்லுதா
ஒரு ரூபாதா சொல்லுது ஒரு ரூபாய்க்கு ட்ரயல் ஆரம்பிச்சு மூனு நாளைக் க்கு எல்லா ஃபீச்சர்ஸையு யூஸ் பண்லாமா
இன்னைக்கு அ நாளைக்கு உங்க ட்ரையல் முடியுதுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத் த்து உங்கள ரிமைண்ட் பண்ணுவோன்னு சொல்லுது அடுத்து நாலா நாள் ட்ரயல் கேன்சல் பண் னால நா உங்க பிளான் த்ரீ நைன் ன்டி நைனுக்கு மன்துக்கு ஆட்டோ ரெனூ ஆகிடு அப்டின்னு சொல்லுது
இதெல்லா எனக்கு இல்ல சாமி நா ஃப்ரீல தா வச்சிருந்தே இப்பையு ஃப்ரீலதா வச்
ஆனா எனக்கு அப்டி வருது
சேரி பாக்கலா என்னன்னு பாக்கலா அது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு ஓனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு
உம்
அதுவே அழகா சொல்லி தரு
அது வந்து ஆர்யா ஏ ஐன்னு இருக்கு ருக்குமா
ஐயோ அப்டில்லா எனக்கு தெர்லையே எஸ் ஐ வி ஐ னு இரு ருக்கு
உம்
எனக்கு ஹோம் பேஜ் போக முடியல ஹோம் பேஜ் நான் அப்புறமா நா உனக்கு அத அனுப்புறே ஷேர் பண்றே
ஆ
அப்டி இல்ல ஆ நார்மல் சேட் ஜி பிட்டி இருக்குல்ல அதுல பேசு வாய்ஸ் போட்டு பேசு டைப் பண்ணாத
உம்
வாய்ஸ் பட்டன் போட்டு பேசு அதுலயும் இன்னும் நல்லா பேசலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணனது எப்படின்னு சொல்றேன் நீ அதுபடி பண்ணு கிட்ஸ்ஸோட கிட்ஸ்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இருவது வாக்கியங்கள்ன்னு ஆ சோஷியல் மீடியால நீ போட்டுக்கோ உனக்கு வீடியோஸ் வருமா அந்த இருவது வாக்கியங்களை ஸ்டடி ரூம்பல நான் எழுதி வச்சுக்கிட்டேன்
ஆ
இப்ப வந்து குட்டிமா கிட்டா அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டோன்ட் கோ தேர் அங்க நீ விளையாட போகாத இந்த மாதிரி சின்ன சின்னதான் நான் அவ கிட்டதான் ஸ்டார்ட்டே பண்ணுனது
ம்
வாட் ஹாப்பன் டுடே ஹவ் வாஸ் யுவர் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒன்னுன்னா ஒன்னுன்னா ஒன்னுன்னா நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம்தான் எல் லாம் செட்டாக ஸ்டார்ட் ஆனுச்சு
சேரி
அந்த மாதிரி பண்ணு நீ
செரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா அத வந்து நம்ம பாத்துட்டு நம்ம அத வந்து இது பண்ணணும்ல அத பார்த்துட்டு பார்த்துட்டு தான் அவுங்கிட்ட பேய்
முன்னாடியே இருக்கும்போ ஆ உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது நீ அத யூஸ் பண்ணுவ டிஃபன் பாக்ஸ் அங்க ச்சு எடுத்துட்டு வரான் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யு வர் ஃபுட் அப்டினா அப்படின்னு சொல்ற கொஞ்சம் அதட்டலான சவுண்ட்டுல இந்த மாதிரி பசங்கலாம் மாட்டு கொண்டுவா நோட்டூ இததான் நான் பெருகிட்டு இருப்பேன் அதுக்குஅப்புறம் தான் என் மாறிச்சு ப்ரிங் யுவர் நோட்புக்ஸ் மறக்காம எடுத்துட்டு வா டோன்ட் ஃபர்கெட் யுவர் நோட்புக்ஸ் இல்லாம் குட்டி குட்டியா போடுடா அங்கங்க அங் அங்க போடு இப்டி போடும்போது ஒன்னால ஆ ஒ நால சரளமா அஞ்சு நிமிஷோ பேச முடியு அத வந்து இப்ரூவ் நா என்ன பண்ற ரா நா ஒரு தப்பு பண்ண நா போல இந்த மினிமமா கத்துக்கிட்டே பாத்தியா இப்டியே ஒப்பேத்துறே
அடுத்த ஸ்டேஜ் போகணுல்ல அப்தான அந்த ப்ராசஸ் க்குன்னு ஒரு இது இருக்கு உம் நீங்க விடாம மறுபடியு ட்ரை பண்ணுங்க கேக்குதா ஹலோ ஹலோ ஒங்களுக்கு டவர் இல்லையா இல்ல எனக்கு டவர் இல்லையான்னு தெர்லையே என்ன ப்ராப்ளம்ன்னு தெரியல கொஞ்ச நேரந்தா பேச முடியுது அதுக்கப்றோ இந்த மாதிரி ஆயிடுச்சு செரி பாக்கலா உம்